ஹலோ
ப்ரதர் வணக்கம் ப்ரதர்
வணக்கம் ப்ரதர் எப்டி இருக்கீங் க்கீங்க அ நல்லா இருக்கே ப்ரதர் சாப்டாச்சுங்ளா நீங்க இதான் இன்மேதா பிரதர் இது காலையில சாப்பாடு கெடையாது மதியம்தா இப்போ அ வெல எத்தன நான் வீட்ல சும்மாதான் இருக்கேங்கறது எப்டி
ஓகே ஓகே ஓகே
கெடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கை பண்ணிட்டு உம் படிச்சுட் இருக்கே வாட்டர் டேங்க் பக்கத்துல அ பாத்தே நோட் பண்றே
ஓகே ஓகே பிரதர் ஓகே பிரதர் அம்மா அப்பா லா நல்லா இருக்காங்க பிரதர்
ஆ அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்க பிரதர் அ உங்க வீட்ல எப்டி
ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர் எல்லாம் நல்லா இருக்காங்க உம்
அப்றோம் கல்யாணம் கல்யாணம்னா முடிஞ்சுட்டா உங்களுக்கு
ஆ ஆய்டுச்சுங்க ப்ரதர் ஆயிடுச்சு
ஆ சேரி
உம் ரெண்டு பசங்க இருக்கானுங்க
பசங்க இருக்காங்ளா ஆ ஓகே பிரதர் ஆ
உம் நம்பல்து என்ன ஒர்க்கனாக்க இந்த கிரானட் ஸ்டோன் வருது இல்லையா உம் ஆமா அந்த பீல்டுல்தான் ஆமா ஆமா சேல்ஸ்
வீட்ல இருக்குறது தா சூப்பர் எந்த ஊரு போனீங்க கிருஷ்ணகிரியா
ஆமா கிருஷ்ணகிரி மாவட்டம் ம் ம்
அப்டியாம் இயற் இயற்கையா தா இருக்கும் ஊரு
ஆமா ஆமா கண்டிப்பா சே சேலத்துக்கு மாம்பழம்னு பேரு போனது கிருஷ்ணகிரி மாவட்டத்தல தா ஆம்மா நம்ம ஊரு சைடுலலா நெறைய மாம் பழம் மாம்பழம் தா ஃபர்ஸ்ட்டு
கிருஷ்ணகிரி சைட்லயா அப்போ சேலத்து மாம்பழன் சொல்றாங்க
சேலத்து மாம்பழம் ஃபர்ஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக்கா இருந்ச்சு கிருஷ்ணகிரி
ஆ ஒரு இன்டு ஃபர்ஸ்ட்டு இதெல்லா ஒன்னா இருந்துச்சு இப்போ தனித்தனியா அப்பிடியா ஆ
அப்புறோ சப்ரேட்ட கிருஷ்ணகிரி பிரிஷ்ட்டாங்க
அப்படியா
ம்
அப்படியா அப்ப உங்க ஊர்லதா நெறைய மாம்பழங்கள் விளையறது
ஆமாங் ப்ரோ நா எங்க ஊர்ல பாத்தீன்னா ஜூஸ் ஃபேக்டரி இந்த மாசா இதெல்லா வருது ப்ராடக்ட் வேனிங்ளா
ஆ மாசா
அதுக்கெல்லா இங்கந்தா டிஸ்பூட்ரே
அப்படியா ஆ
ம் ம்
அப்டியா அங்கருந்தா வருது ஆ அப்போ அங்க மாம்பழங்கள்லா வெலை கம்மியாதானே கெடைக்கும்
ஆம்மா கே ஜி பத்து ரூவா எட்ரூவா பன்னென்ட்ரூவா பதினஞ்சு ரூவா
அவ்ளோ தானா இவ்ளோ கம்மியா விக்கிறங்க எங்க ஊர்லல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிலோ நூரூவாய்க்கு விக்கறாங்க
ஆஹ இல்ல இப்ப சீசன் முடிஞ்சிருச்சு இல்யா அதனால அப்டி இருக்கும் அப்படியே இங்க சீசன் முடிஞ்சதாகே ஒரு இருவ்வரூவா
ஆ ஆ இப்ப சீசன் முடிஞ்சிருச்சா அங்க ஆ
நீலப்பழம் சொல்லுவோ
நீலப்பழம் ம் ம் இந்த கிளிமூக்கு மாங்காவா
ஆ
அடத்து ஆ அப்படியா ஆ ஒட்டுக்கய் தெரியலையே எங்க ஊர்ல ஒன்னு சொல்லுவோ உங்க ஊர்ல ஒன்னு சொல்லுவாங்க அப்ப நாங்க அரிசிமாங்கன் சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது
சில மாங்கா பேரும் அரிசி மாங்காவும் இருக்கு அரிசி மாங்கா இருக்கு பீத்தர்ருக்கு காதர்ருக்கு
செந்தூரம் மாம்பழம் சொல்லுவாங்க நா கட்டுனோ ஆ ஆ
ஆ
இதுல எது நல்லா இனிப்பா இருக்கு ஒங்க ஊர்ல அந்த மாங்ம்பழத்துல ஆ பிளைன் சேட் ம் ஆ சிந்திர மாம்பழ தா நாங்க இங்க வாங்குறதே ஒங்க எல்ல அது தெரியல பாத்தா தெரியு ஆ ஆ ஆ பில் பான்ஸ்
ஆ பில் பான்ஸ் இருக்கு
ஆ ஹா
அப்பற பாத்தீங்னா எனக்கு
நெறைய இருக்கு ஆ ஜா ஆ ஆ அன்ன ஏகப்பட்டது உங்க ஊர்ல இருந்துதா வருது இங்க எல்லா பக்கமு அப்டி
ஊர்லயு ஒருதா
அங்க உங்க ஊர்ல இருந்துதா வருது எல்லாமே மாம் விலாப்பழ தோடேதா அ அங்க மாங்காய பறிச்சு இங்க பழுக்க வெக் ச்சு கொண்டு வராங்க ஆ எங்க ஊர்லலாம் அப்டிதா எதோ ஒரு கெமிக்கல்லா போட்டு பழுக்க வெச்சுதா விக்கிறாங்க கடைகள்ல ஆ ஆ ஆ ஆனா இங்க அப்டி இல்ல எதோ ஒரு பொடிலா போடுதாங்க ஸ்பிரே அடிக்கிறாங்க ஆ அப்பிடியா
ஆமா
அது போட்டா ஒன்னு பிரச்சன எதுலா ஆவாதுல்ல
இல்ல பாடி சீக்கிரமா ஹீட் ஆகு
அப்டியா ஆ ஆ கேட்டே ஆ ம் ஆ நீங்க அன்னைக்குவே ஆ
ம் அந்த மாரி இருக்கு
ம்
அ நீங்க மேரேஜ் ஆய்ர்ச்சுங்ளா உங்களுக்கு
இல்ல இப்ப எனக்கு இருவது வயசுதா ஆகுது
ஓ டுவென்டிதா ஆவுதா ஓகே ஓகே ஓகே
ஆமா ஒர்க் பண்றே படிச்சுக்கிட்டே
ம் சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் வீட்ல எத்தன பேரு மொத்தமே
எனக்கு வந்து உ மூணு அக்கா மொத்த நா லாஸ்ட்டு நா தா லாஸ்ட்டு அப்டியா
ஆமா ரெண்டக்கா ஆக மொத்தோ நாலு அண்ண தம்பி ஆமா
பெரிய குடும்ப தா நீங்க அ உங்ளுக்கா அ
ம்
பசங்க ஸ்கூலுக்கு பொயிட்டாங்ளா எப்டி
ஆ ஸ்கூல் பொயிட்டாங்க இன்னைக்கு மண்டே இல்லியா வீக்லி ஃபஸ்ட் டே ம் கெளம்பிடாங்க கெளம்பிடாங்க
நேத்து சண்டே இல்ல எங்கயாது எங்கயாது வெளிய கூட்டு போனீங்ளா எப்டி
இல்லிங்க அப்டிலா இல்ல சண்டே நேத்து சண்டேனாக்கா மார்னிங் சர்ச் பொயிட்டோ ஆமா சேர்ச் பொய்ட்டு வந்ட்டு
அ டூல்ஸ் அ அ உங்க ஊர் சைட்ல இல்ல நா இங்க எங்க ஊர் கிட்ட எல்லாமே நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு திருநெல்வேலி மாவட்டோ பக்கத்துல ஃபுல்லா ஆறு மல அருவி எல்லாமே இருக்கு
இல்ல வந்ருக்கோ திருநெல்வேலினாக்கா நம்ம இது அ
கன்னியாகுமரி அ நாகர்கோவில் அங்க வந்ருக்கீங்ளோ ஆ திர் திற்பரப்பு அருவியா
ஆ திற்பரப்பு அருவி அங்க நல்லா இருக்கு அங்க வந்ருக்கோ
அ குற்றாலம் வந்ருக்கீங்ளா குற்றாலம் ஆ குற்றாலம் வந்ருக்கே ஆ நம்மூர் பக்தலதா எங்க ஊர் கிட்டதா நாலுமாடி ஆ சர்ச் மோகன் சி லாசரஸ் அ நாலுமாவடி இங்க தூத்துக்குடில அங்க போனதில்ல ஓசூர்கு வந்ருக்கே ஆ ஓசூரு அ கிருஷ்ணகிரி தா
ஆமா ஆமா
அது பெங்களூரு கிட்ட தானே இருக்கு உங்க ஊர்
ஆமா எங்ளுக்கு பெங்ளூர்க்கு நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு
அ எல்லா கர்நாடகா பாட்ரு தானே
ஆமா ஆமா
நல்லாருக்கு பிரதர் கொஞ்சோ இங்க வந்து கிளைமேட்டு நல்லா இருக்கு
கிளைமேட் குளு குளுன்ருக்கு ம்
ம்
டூரிஸ்ட் பிளேஸ்லா உங்க ஊர்கிட்ட இருக்குதா எப்டி
பக்கதா ப்ரதர் ஏலகிரி ஏலகிரி கேள்வி பட்ருக்கீங்ளா
ஆ ஏலகிரி மலை தெரியு கேள்விபட்ருக்கே ஏற்கா ஆ கேள்விபட்ருக்கே பிரதர்
மினி ஊட்டினு வச்சுக்கோங்க ஆ ஏற்காடு போயிருக்கோ
ஆ அது கிட்ட தான சேலத்துல தான இருக்கு உங்க ஒரு ஆ ஆ
ஏற்காடுவே
இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்டி ஆ புரிது ம்
ம் ஓகேங்க ப்ரோ